அ வணக்கம்
சொல்லுங்க தோழி என்ன பண்ணிட்ருக்கீங்க சாப்ட்டீங்ளா
நீங்க சாப்பிட்டிங்ளா
சாப்ட்ட தோழி என்ன சாப்
நா அ அ ம் இட்லி சாப்ட்டே நீங்க என்ன சாப்டீங்க
நா தோச தோழி
ம் செரி
எதாச்சு பத்தி பேசலாமா அ பேஸ்லான் தோழி நீங்க சொல்லுங்க எத பத்தி மேல்தான். உங்களுக்கு என்ன சாப்பாடு ரொம்ப புடிக்கு? எனக்கு பிரியாணி தா தோழி புடிக்கோ. அ பிரியாணி செய்ய தெரிமா? தெரியாது தோழி
ம் எங்கேயாச்சு வெளிய ஔட்டிங் போய்ர் கிங்லா சுற்றுலா
சுற்றுலா போய்கிறே தோழி ஒரு ரெண்டு மூணு எடத்துக் போய்ர்க்க தோழி
அப்டிங்ளா அதுல எந்த எடோ உங்குளுக் ரொம்ப புடிக்கோ
இந்த ஊட்டி போனா ஊட்டி ரொம்ப புடிக்கு ஊட்டியோட கேர்ளா சைடு வால்பாறைன் ஒரு ப்ளேஸ்
ஆமா ஆ
அங்க நல்லாருக்கோ அங்க பிடிக்கு
அங்க சாப்ட்டதுல எந்த உணவு உங்குளுக்கு அதிகமா பிடிக்கு
அங்குசாப் ட்டதுல்ல நார்மலா நம்ப பிரியாணி நாங்க எங்க போனாலு பிரியாணிதா சாப்
ம் ம் பிரி பிரியாணி அம்மா செஞ்சு குத்துருக்காங்களா உங்களுக்கு
ஆ வீட்ல அதிகமா பண்ண மாட்டங்க வீட்ல ரைஸு கறி கெழம்பு இது மெரி வெச்சுருவாங்க பிரியணி எப்பயாது சோழ்தடதா பண்ணுவாங்க ஆனா நாங் கடையிலே இப்போது சாப்ட்றது தோழி
ம் ஆ நாங்க செஞ்சு சாப்டுவோ அவங்கலே ஆச்சு கடையில வாங்கிப்போ
சேரிங் தோழி
அப்றோ
செரிங்க தோழி கத தெரியுமா உங்குளுக்கு எதாச்சு நீங்க சொல்லுங்க தோழி ஒரு கத ம் செரி ம் ஒரு ஊர்ல
ஒரு வேட்டையன் இருத்தானா அந்த வேட் வேட்டயன் வந்து ஒரு பெரிய மரம் இருஞ்சா ஒரு காட்ல ஒரு அடர்ந்த காட்ல ஒரு மரோ புறா வந்துதா அந்த மரத் த்துல புறாக்கள்லா நெறைய இருந்து ச்சா அது வேட்டையா ட ஒரு வேட்டையன் வந் ந்து அங்க போயிட்டு இருந்தானா அந்த எடத்துக்கு அப் அப்போ அந்த வேட்டையன் வந்து அந்த மரத்தடில போயிட்டு நின்னுட்டு இருந்தானா அப்போ அந்த புறாக்கள் வந்து கூட்டமா வந்து எர தேட்றத்துக்காக் எதோ வந்துருந்துச்சா இந்த புறாவ பாக்கற்துக்கு அந்த வேட்டையனுக் வந்து அத பாத்த உடனேயே வேட்டையனுக் வந்து வேட்டையாடனோ அப்டின்னு ஒரு மைண் செட்டு வே ஏன்னா அவ அ அவுங்க வந் வேட்டையன் இல்ல அதனால அந்த வேட்டையன் வந்து து அந்த மரத்தடியில ஒளிஞ்சி பாத்துட்ருந்தானா அந்த புறாக்கள அந்த புறாவ எப்படியாச்சு நம்போ பிடிச்சே ஆவனு அப்டின்ட்டு அத இவ வேட்டையன் நம்பனே புடிச்சி ஆவனு சொல்ட்டு பாத்துனு இருக்குமோது அவனுடைய கை கூண்டுகள் கோ கூண்டு இருக்கோல்ல அந்த கூண்டு எடுத்துட்டு வந்து வெயிட் பண்ணியிருந்தானா அந்த எடத்துல எறைய தூவிட்டு அந்த கூண்ட போட்டுட்டாரா அந்த வலைய வலைய போட்ட ஒன்யோ அத புடிச்சட்டாங்க புடிச்சிட்டு ஆ அவங்க வந்து இந்த வேட்டையருக்கு வந்து பசி எடுத் துச்சா அந்த நேரத்துல அந்த மரத்தடியலேயே அந்த புறாவ எல்லா விட்டுட்டு அதுதான அது எல்லாமே ஹ் கூண்டுக்குள்ள தானே இருக் கு அந்த வலக்குள்ளருந்து அதால பிக் க்க முடியாது சொல்ட்டு விட்டுட்டு சேரி நம்ம ஏதாச்சு சாப் பிட்டு வந்தரலா அதுலங்கட்டியு அந்த காட்டுல இருக்கிற பலோ அந்த மாரி காய்கறி அது போல எதனாச்சு சாப்ட்டு வந்தற்லான்னு சொல் டு அந்த வேட்டையன் வந்து புறா உம் அப்படியேன்ன ஆமா அந்த மரத்தடிலேயே விட்டுட்டு அது போ முடியா தப் தப்பிக்க முடியாதுன்றதுனால அங்கயே விட்டுட்டு அந்த அந்த வேட்டையன் வந்து போயிட்டாங்க அந்த காட்டுக்குள்ள அவங்களு பழல்லா சாப்பிட்டு வரலாங்காட்டியு அந்த இந்த புறாக்கள் இருந்தது பாருங்க மரத்தடியில அது என்ன பண்ணிச்சு ஐயோ நம்ம இப்படி வந்து மாட்டிக்கணுமே வேட்டையன்கைலன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அங்கேயே இருந்துச்சு அந்த வழியா ஒரு ஹ எலி வந்துச்சு எலி வந்து என்ன இது புறாக்கல்லா மாட்டிகிக்கொண்டு இருக்க அப்டின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு பாத்துனுந்துது புறா கிட் புறா வந்து வந்து எலி கிட்ட பாத்தும் போது அந்த எலிய என்ன பண்ணிச்சு மனிதாபிமா மா அந்த புறாவ அந்த புறா கிட்ட வந்து அந்த வலைய எல்லாத்தயு கடிச்சு விட்டுருச்சு எலி எலியுடைய பல்லால அது எல்லாத் கட் பண்ணி விட்டுச்சு கட் பண்ண ஒட்னேய அந்த வேட்டையனுக்கு வந்து அது தெரியாது அவன்தா பழம் சாப்ட்டு போயிருக்கால்ல பழம் சாப்புட்டு வந்தா அதே போல அந்த கூண்டையும் அதே போல இந்த கடிச்சதே தெரியாத மாரி இருந்தது என்ன நீங்க எங்க போயிட போறீங்கன்னு சொல்ட்டு அந்த அந்த கூண்டுக்கு இது எடுத்துட்டு எடுத்துட்டு வரம் மோது பாத்தா இந்தப் புறாக்கள் எல்லாமே அது உள்ள இந்து பறந்து போயிட்ச்சா பறந்து தப்பிச்சு போயிட்ச்சா‌ எலி அன்னே ரொம்போ நன் ட்ரீ அப்புடின்னு சொல்ட்டு நன்றி சொல்லிட்டு அது பறந்து போயிட்ச்சா வேட்டயன் ஐயோ நம்ப இப் இப்புடி ஏமாந்துட்டோமே அப்புடின்னு சொல்ட்டு வேட்டையன் ஒரே யோசனையா நம்ம திரும்பி எப்புடி இத இத பண்ண முடியு நம்ப பழம் சாப்புடாம போயிருந்தா இவங்கள எட்த்துன்னு போய் நம்ப சமைச்சு சாப்ட்ருக்கலாமே நம்ப தப்பு பண்ணிட்டோமே அப்புடின்னு சொல்லி அத் யோச்சுதா எலி இன்னா பண்ச்சு பரவால்ல நம்பளால நம்பளால எதுவும் முடியாதுன்னு சொல்லுவாங்க ஆனா நம்போ வந்து இத்தன உயிர காப்பாத்திருக்குறோ அப்டின்னு எலிக்கு ஒரே யோஸ் னையா மகிழ்ச்சியா நல்லா இருந்தா கத ம் நீங்க ஏதாச்சும் சொல்றீங்களா கத ஆமா உங்களுக்கு அடிக்கடிக்கு என்ன கத சொல்வாங்க
எனக்கு கத சொல்ல மாட்டாங்க நா வளந்து பெரியவனாய்ட்டன்னா அதனால சின்ன வயசுல சொன்னது
ஏதாச்சும் ஞாபகம் இருக்கா அப்போ சொன்னது
ம் ஏதாச்சும் ஒரு எனக்கு ஒரு கத சொல்லா அந்த கத வேணா சொல்றே
ம் சொல்லுங்க
ம் ஒரு நூலகத்துல ஒரு பைய வேல பாத்துட்ருந்தானா நார்மலான ஒரு கூலி தொழிலாளி தானா ஓனர் வந் து கொஞ்சம் வந்து கொஞ்சம் நல்ல மனுசரு ஓனரு இவன் வந்து எல்லா வேலையு பாத்துட்டு இருப்பானா எல்லாமே பண்ணுவானா அந்த நூலகத்துக்கு வரவங்களா ரெகுலரா எல்லாருமே என்ன பண்ணுவாங்க படிச்சுட்டு புக் வேணுனா எடுத்து போவாங்களலா இவனு அத பாத்துக்கிட்டே இருப்பானா அப்ப அந்த ஓனர்ரு க அந்த கடையோட முதலாளி என்ன சொன்னாரு இங்க வாப்பா உனக்கு படிக்க தெரியுமா அப்டின்னு கேட்டாரு
ம்
கூலி தொழிலாளி எனக்கு படிக்க தெரியாதே அப்டின்னு சொல்லிட்டா
ம்
உடனே ஓனர் வந்து சேரி நீ படிக்க கத்துக்கோ உனக்கு நா புக் தரே நீ படி அப்டின்னு சொன்னாராம் அதுக் கூலி தொழிலாளி என்ன சொன்னாரு இல்ல சார் எனக்கு வேணா நா படிக்கல என்ன விட் ட்ருங்க அப்டின்டாரா உடனே மொதலாளி கோவம் வந்து நீ இங்க படிச்சாதா உ நீ வேல பாக்க முடியு உனக்கு படிப்பு நீ படிக்கலேன்னா இங்க வேலை பாக்க முடியாது அப்ப நீ இல்லனா வேலைய விட்டு நின்னுடு அப்டின்னு சொல்லிட்டாரா
ம்
உடனே அந்த கூலித் தொழிலாளி என்ன பண்றா அவுங்க ஒய்ஃப்ட்ட போய் சொன்னானா அவுங்க வீட்டுக்காரவங்கட்ட போய் சொன்னோன அவுங்களு செரி உங்களுக்கு எது சரியோ அத பண்ணுங்க அப்டின்னு சொன்னாங்க சொல்லிட்டாங்களா
ம்
சொன்னோன்ன மைக்கா மறுநாள் வேலைக்கு போறப்போ மொதலாளி நீ படிக்க கத்துக்கிட்டியா அப்ப கத் துக்கிறாயா அப்டினு கேட் டோன்னா இல்ல நா கத்துக்கல அப் ன்னாங்ளா அப்போ வேலய உட்டு நின்னுடுன்னோனே அவனு வேலய வுட்டு நின்ட்டானா அப்ப அந்த ச்ச் அந்த ஒரு ஒரு மாரி கொஞ்சோ மன அழுத்தத்தில்ல இந்தனால இந்த சில பேர் இந்த புகைப்பிடிப் பாங்கல்ல
ஆம்மா
பழக்கோ அவனுக்கு இர்ந்துச்சா
ம்
அதனால கொஞ்சோ அப்பிடி இருந்தோன்னா ஒரு புகைப்பிடிக்குன் சொல்ட்டு அ பக்கத்துல எங்கேமே கட கடையாதா ஒரு ரெண்டு கிலோமீட்ரு மூணு கிலோமீ நடந்து போணுமா ஒரு அஞ்சு கிலோமீ வச்சுக்கோ ஒரு அஞ்சு கிலோமீட்ரு நடந்து போய் தா வாங்கணு இவ போய்ட்டு ஒரு அஞ்சு கிலோமீட் ரு நடந்தே போய்ட்டு அந்த ஒரு பாக்கெட்டு அந்த அந்த பாக்கெட்ட வாய்ன்ட்டு வந்தானா வாய்ங்ட்டு வந்து யோஸ் ச்சு அடிச்சுக்கிட்டே வந்தானா ப்புற வீட்ல சும்மா வே இந்தானா அப்பறோ து ம் ச்ச் ரொம்ப கஷ்டமாய்ட்டு அப்டின்னு ச்ச மறுப்டி இந்த கஷ்டத்தோட கஷ்டமா அவ்னுக் மன அழுத்தோ அதிகமாவு இன்னொரு இன்னொர் பாக்கெட்டு அடிக்கன் போல இருந்ச்சு ஒரு ஒரு வார்த்துக்கப்பறோ மறுபிடியு நடந்தே போயிட்ருக் இந்தானா நடந்தே போயிட்ருக்கப்போ யோஸ்ச்சுட்டே போனானா நம்ம ஏ இவ்ளோ தூரோ நடந்தேப் போய்ட்ந் அடிக்கெனோ
அ அ
இதனால் நம்ளுக் என்ன பயன் அப்பின் சிட்டு அப்டே யோஸ்சிட்டே போய்ட்ருந்தானா அவுனுக் கெனனமோ தோணுதா அடுத்து என்னா பண்ண போறோ என்ன பண்றது எதுமே தெரிலன்னு நனஞ்சி போய்ட்டே இந்தவ போய்ட்டு கடக்கிட்ட போய்ட்டு வாங்காத திரும்பி வந்துட்டானா
அ
மறுநாள் என்ன பண்ணானா கொஞ்சோ அமௌ இருந் த அமௌண்ட காசெல்லா சேத்து அந்த அஞ்சு கிலோமீட்ருக் கு அந்த சைடு இந்த சைடு நடுவுல என்ன பண்ணட்டானா ஒரு கட போட்டானா கடைய போட் டு வாம் ச்ச இப்ப இந்த இந்த சைட்ல உள்ளவங்களு இங்கிந்து வாங்குவாங்க இந்த சைட்ல உள்ளவங்களு இங்கந்து வாங்குவாங்க ப அஞ்சு கிலோமீட்டர் கிராஸ் பண்றவங்க எல்லா கஷ்டமரையு இவ என்னா பண்டா இவோ இவ சைட்டு வர வச்சுட்டானா இப்போ வந்து இவ கடைல வந்து கொஞ்ச நல்லா லாபோ போயிட்ருக்கப்போ ஒரு கட ரெண்டு கட ஆணிச்சா ரெண்டு கட மூணு கட ஆணிச்சா மூணு கட நாலு கட ஆணிச்சா அதுவே நல்லா போயிட்ருந்துச்சா ஒரு நாளு அவ அக்கவுன்ட்ல கடைல எல்லா கடைலயு நெறைய வருமான வரவு நிறையா காசு சேர்ந்துக்கிட்டே இருக்கிறப்போ த பேங்லந்த செக் பண்வாங்கள
ம்
அத் மேரி செக் பண்ண வந்தாங்களா எப்பிடியு உவாங் கவுன்ட்ல எப்டி இவ்ளோ அமௌண்ட் வந்துகிட்டே இருக்கு அப்டின் சொல்ட்டு டென் செக் பண்ணாங்களா
ம்
ம் இது இதுமே கடைல இந்தா வருமான வருது எல்லாமே எழுதி கொடுத்து அந்த அந்த கூலிப் சொல்லி அந்தண்ணா இப்ப வந்து இப்ப கொஞ் சோ கொஞ்சோ நல்லா இருக்கானா ஒரு லட்சத் திபதியா இருக்கா வெச்சுகங்கே அப்போ வந் துனா செ எதுவு இல்லனா ஒரு கையெழுத்து போட சொ சொன்னாங்களா பேங்க் காரங் வந்து அப் வந்து அந் ந்த அவ சொன்னானா எனக் கையெழுத் போட தெரியாது ஆ வந்து கை நாட்டுதா அப்டின் சொ சொன்னானா ஒனே அந்த பாங்க்கார கூப்ட்ட பாத்து கேட்டானா
ம்
உனக்கு கையழுத்து கூட போட தெர்ல்ல நீ எப்புடி இவ்வளோ சம்பால்ச்ச எப்புடி இவ்வளோ இவ்வளோ பெரிய ஆள் ஆ ண்ணா அப்புட்னே அப்பதா அந்த கதையை சொன்னனா நா இது மாரி ஒரு நூலகத்துலதா வேல பாத்துட்ருந்தே என்ன படிக்க ஸ் சொன்னாங்க அ நா அப்ப படிப்ப கத் தெர்துங்க அந்த நூலகத்துல அப்டே வேல பாத்துட்ருக் குலா ஆனா என் முதலாளி என்ன வெள்ளத் தள்ட்டாரு
ம்
அதனால நானே யோசிச்சு கொஞ்சோ நல்ல நெலமைக்கி வந்துருக்கே அப்புடின்னு சொல்லிருக்கு வேணா அதுட்ருங்க அப்புட்ல்லா சொல்ல ஆ ஆனா அவ தெறமைக்கு அவ என்னா பண்ணிக்கிட்டா கொஞ்சோ இது பண்ணிக்கிட்டா அதனால நம்ம வாய்ப்புகள் எப்போ மே இல்லன்னு தவற விடாம நம்ம கெடைக் க்கே வாய்ப்பு சரியா பயன்படுத்துனாலே என்ன ஆகும்னா நம்ம வாழ்க்கையில என்ன முன்னில்லாமா இல்லாமா முன்னேறி இல்லாமா அதுதா அவன் சொல்ல வரது ம் சரிங்க்கா
சரிப்பா என்ன நீங்க என்ன சாப்ட்டீங்க காலையில உணவு ம் ம் மதியத்துக்கு என்ன சாப்புட போறீங்க
மதியத்துக்கு என்ன ஸ் சமைக்கிறாங்கன்னு தெரியில நா இங்க வேல பாத் ட்டுருக்கக்கா வீட்ல ம் பெங்களூர்ல இருக்கேன் பெங்களூர்ல ம் அதா கபெனி சாப்பாடு தா ஓகேங்க டே நமக்கான நேரம் மு ணந்து விட்டது க்கா நம்ம அடுத்த தடவ பேசலா நன்றி